சொல்லுங்க
சொல்லுங்க எப்டி இருக்றீங்க
ஆ நல்லா இருக்கே ஆ நல்லாவுய்
கால் பண்ணீர்ந்தீங்க ஆ கால் பண்ணீர்ந்தீங்க நான் தா என்னால எடுக்க முடில
ஆமாங்க ஒரு முக்கியமான ப்ரச்சன ஆக்சுலா வந்து என்னோட சித்தி பொண்ணுக்கு அவுங்ளுக்கு வந்துட்டு இந்த இது பிரச்சன இருக்குங்க ச் இந்த நாள் ஆகுதுல்ல அதுல மாச மாசோ அதுல வந்து டு அவுங்குளுக்கு வந்துட்டு பட்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ரத்தப்போக்கு சோ அதனா ல்லா வந்துட்டு அதா என்ன பண்றது அவுங்க வந்துட்டு ரொம்ப வய்சு இல்ல அவுங்க சின்ன வய்சுதா இருவத்தஞ்சு வய்சுதா ம்
சேரி சேரிங்க
அதா என்ன பண்றது அதா கேக்கலா உங்களுக்கு அத பத்தி எதாது இது இருக்கா அனுபவோ இருக்கா எதாது ம்
ஆ எனக்கு இப்ப ப்ப பாத்தீங்கனா இப்போ ஒரு வர்ஷோ இருக்குங்க ஒரு வர்ஷோ முன்னாடி எங்க அத்தைக்கு இப்டியாச்சுங்க ஆ இப்டிதா சொல்லி அவங்க வந் து ஹாஸ்பிடல் போனாங்க அவுங்க வந்து என்னன்னா ஆ உள்ள வந்து கர்ப்பப்பைல வந்து ஒரு கட்டி இருக்குங்க அத வந்து அதுக்கு அத அதனால நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோ ஆ இப்ப இவே எடுத்துட்டோ அப்டின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லதா ஆனா உங்ளுக்கு வந்து நீங்க ரொம்ப சின்ன வய்சா இருக்கு நா இப்பவே எடுக்குல அப்டின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா நா வேணா உங்ளுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்றே அப்டின் சொல்லிட்டு எதோ ஒன்னு எதோ ஒன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோ அப்புன்னா அ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆக மாட்டீங்க எந்த தொந்தரவு இருக்காது ஆனா இது ஒரு அஞ்சு வர்ஷத்துக்குதா அப்டின் சொன்னாங்க அவ்ங்க நம்ம வந்து தற்காலிகமாதா பண்ண முடியு
ஆ ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதாங்க நானு அது கேள்விப்பட்டே அந்த காப்பர் டீனு சொல்லுவாங்கல்ல அது வந்து எதோ ஒன்னு அத வந்து போடுவாங்கங்க அது எதுக்குன்னா ஆக்சுவலா வந்து அவுங்க வந்து ஒரு இது வந்து நம்ம இந்த குடும்பத் கட்டுப்பாட்டுக்கு போட்றாங்க அது ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு இதுக்கு போட்றாங்க அதாவது இந்த கர்ப்பப்பை வந்துட்டு வீங்கிட் போட்ருக்குமாங்க அது அத வந்து ஆப் ரேஷன் இல்லாம ப்ளஸ் வந்து இந்தமாரி அத எடுத் காம அந்த கர்ப்ப பையவே எடுத்துட்டா நம்ளுக்கு வந்து நறைய வந்து இது வந்துருல சத் சத்து குறைபாடல்லா வருல்லங்க
ஆமா ஆமாங்க ம் முக்கியமான ஒரு உறுப்பையே எடுக்கறதுன்னா வந்து நமக்கே மனசு ஒத்துக்காதுதா ம்
அது அது வந்து நம்ளுக்கு நறையா ஒடம்புல இருக்குற சத்த குடுக்கர்தே அது தாங்க அந்த அது இருக்கறதுனால தா மாசா மாசோ அது வந்துட்டு இருக்கறதுதா நம்பள வந்து போக வெச்சுக்கிட்ருக் அதாவ் இந்த மூட்டு வலி எல்லா வராம இது பண்ணாம அதுலேந்து ஒரு ஈஸ்ட்ரஜன் ஒன்னு சுரக்குதுல்லங்க அது வந்துதா நம் நம்பள வந்து ஆ நடக்க வெச்சு வேல செய்ய வெச்சு எல்லாமே பண்ணுது அப்ப அத எடுத்து ட்டா கஷ்டோதானே அது அந்தமாரி அது வந்துட்டு எப்டின்னா இப்போ வய்சாய்ட்டு அது நின்னு போகுலங்க அப்ப அதுதானாவே சுருங்கி போய்ருமா கர்ப்ப
ஓ செரி செரிங்க
அது வேற கணக்கு உங்குளுக்கு இப்ப நல்ல வயசு காலத்துல இருக்கும் போதே அத வந்து எடுத்துர்றதுங்றது அவுங்க உன்னு எவ்ளோ வர்ஷோ வந்து அவுங்க அப் அது இல்லாம எப்டி சின்ன வயசுலயே அவுங்க அது கஷ்டப்பட்ருவாங்க ஆ அ அதுக்காக வேண்டியு அவுங்க போட்றாங்ளாங்க இப்போ அந்த இது போட்றாங்க
ஓ சரி ச இப்போ ப அவுங்களுக்கு கல்யாண ஆயிடுச்சா என்ன
ஆ அவுங்களுக்கு கல்யாண ஆய்டுச்சு இப்ப அவுங்களுக்கு கொழந்த அவங்க பெத் துக்கணுங்க இப்பதா கல்யாண ஆய்ட்ருக்கு ஆனா அவுங்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப நெறய இருக்கறதுனால அவுங்க என்ன பண்றது அப்டின் சொல்லி இது பண்றாங்க அம் நா யோசிக்கிறேனா பேசாம அவுங்க போயி யாராது ஒரு த அ பாத்துட்டு ஒரு மருத்துவர மாரி பாத்துட்டு கேன்லா எடுத்துட்டு என்ன அப்டின் சொல்லியு கேட்கலால்ல நீர் கட்டிகள் மாரி இருந்தா கூட சில சமய அப்டி ஆகு அப்டி நா கேள்விப்பட்ருக்கே
ஆம அது கண்டிப்பா நம்மளா எதையுமே யூகிக்க முடியாது அதனால நம்ம வந்து கண்டிப்பா நம்ம டாக்டர்ட்ட போயி ஒரு தடவ அவுங்க என்ன சொல்றாங்க அவுங்களோட கருத் தயு நம்ம கேக்கணு அ அதனால ஒண்ணு ரெண்டு மூணு பெத்துட்டப் புட கூட போய் கேக்லா ஏன்னா ரொம்ப சின்ன வயசு அப்டிங்கு போது நம்ம எல்லாத்தையு கேட்டு நம்மதா தெளிவா ஒரு முடிவுக்கு வரணு
ஆமா அதனால அதுதா யோசிச்ச அவுங்களுக்கு வந்து போயி இந்த ஸ்கேனு அதெல்லா பாக்ற துக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவுங்களுக்கு இப்ப தா கல்யாண ஆய்ட்ருக்கு சோ இப்ப கல்யாண ஆகி கொஞ்ச நாளா தா இந்த பிரச்சன ஆயிட்டுருக் கு ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாரி இருக்கும் வச்சுக்கோங்ளே அது அப்ப வந்து ஆ அப்ப அந்த இதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலஒ எப்படி போறது என்னான் தா அவுங்க யோசிச்சுட்ருக்காங்க இது வ் வீ
பயப்பட வேண்டியதில்ல நம்ம மொதல்லயே போய் செக் பண்ணி அது நீர்கட்டி தானா அப்டினா அது எப்டி ரிமூ பண்லா என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு க நம்ம அடுத்தது பாக்கணு அடுத்த கொழந்த அந்த ஸ்டெப்புக் போகணு இல்லயா ஏ நா ஒர் பொழுது பாத்தீங்னா என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு இப்டிதா அவுங்க சொல்லிருக்காங்க எனக்கு இப்பதா ஞாபக வருது அவுங்க அப்டிதா வந்து அ ஆமா கொழந்த பொறக்கறதுக்கு முன்னாடி கல்யாண ஆனதியும் தா அவுங்களுக்கு இந்த மாரி உள்ள நீர்க் கட்டி இருக்குன் சொல்றாங்க அப்டின் சொல்லிட்டு அதுக்கு அவுங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அன் நம்ம போய் டாக்டர கலந்துக்ட்டோம்னா
த்துல எதாது சரி பண்ண முடியுமாப்பா எதாது அதுக்கு ஒரு வழி இருக்கா எதாவ்து
வீட்டு வைத்தியோ இல்லங்க எனக்கு அந்த ஐடியாவே இல்ல இந்த பிரச்சனைக் கு வந்து வீட்டு வைத்தியோ நா எங்கேயுமே கேள்வி படல நீங்க கிது இப்ப யார்ட்டயாது பேசும் போது கேட்டு எதாவ் யாராவது எதாவது சொன்னாங்ளா
இல்ல நா என்ன யோசிக்கிறேன்னா அவுங்கவுங்க இந்த மாரி இந்த இங்கிலீஷ் மருந்தெலா எடுத்துக்கற க்கு கொஞ்ச யோசிக்கிறாங்க ஏன்னா அது வந்து பின்னாடி எதாவது பாதிப்பு ஏற்பட்டது கொழந்த பொறக்கறதுல அப்டின்னா கஷ்டமாயிருல்ல அதனால அந்த ஆயுர்வே தா மாரி இல்ல மூலிக மருத்துவ மாரி எதாவது எடுத்துக்கலாமா அதுல நல்ல இது இருக்குமா பயன் இருக்குமா என்ன அப்டின்னு யோசிக்கிற அதனா அ அது வந்து பின்னாடி வந்து இந்த பாதிக்காம இருக்குஇல்லங்க இத
ஆமா ஆமான்ன
ம் ஸ்கேன் பண்ணிக் கரெ டாநம்ம எல்லா எடத்துலயுமே கேக்கறாங்க ஸ்கேன் பண்ணாதா அது அந்த ஸ்கேன பாத்துட்டுதா இப்ப ஆயுர்வேதா இருந்தாலும் அவங்க மருந்து குடுக்குறாங்க ஹோமியோபத்திலயு மருந்து கொடுக்குறாங்க எல்லாமே அப்பற அந்த யுனா னி ஒன்னுலா இருக்குல்லயா அதுலலாமு அதுல மருந்து குடுக்குறாங்க அத பாத்துட் தா அந்த வைத்தியருக்கு ஒரு ஐடியா மாரி கெடைக்குது அது என்ன ஏது அப்டின் சொல்லிட்டு டு சோ அதுக்கு ஏத்த மாரி என்னன்னா இப்ப இந்த இங்கிலீஷ் மருந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அது நம்மளுக்கு வந்து பின்னாடி பக்க விளைவுகள் இருக்கு என்னன்னே நமக்கு தெரியாது
ஆமாங்க ம் ஆமா ஆமா
நம்ம சாதாரணமாவே வந்து இப்போ ஒரு காய்ச்சல் வருது வேற எதாது வருது அப்டி சொன்னால ஒடம்பு வலிக்கு நம்ம எதாவது மாத்திரை போடுறோனா அது நம்ம உடம்ப சூடாக்குது வேற எதுலயோ கொண்டு போய் விடுது இல்லியா அது ஆ அத இத மாரி அப்டின்னு சொல்லும்போது உம் இது வந்து கொஞ்ச பெரிய இது ஆனா இதுல தடுக்கறதுக்கு அந்த ஆயுர்வேதா அதுல இல்லாம ந நெறைய மருந்துங்க இருக்குங்க அது சோ ஆ அத அதுதா எனக்கு ஒருது யாராவது உங்களுக்கு யாரா தெரிஞ்சவங்க அந்த மாரி எதா மருந்து எடுத் துருக்காங்களா ஆயுர்வேத இதுக்கு இல்ல இந்த ஒடம்புக்கு இல்ல வேற ஈதா ஒடம்புக்கு அது மாரி கூட போய் எடுத்
வேற சும்மா சளி காச்சல்னா போவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி இதுக்கு உங்க அவுங்க போனாங்க திரும்பவு இதேதா வந்து ஃபாலோ பண்ணி மறுபடியு டாக்டர்ட போய்
ஆ
ஏனா அது வந்து உடனே ரெடி ஆகாது இல்லைங்களா
ஆமா எல்லா இதுதாங்க ஒடனே வந்து உங்களுக்கு பண்ணிடுவாங்க தா இங்கிலீஷ் மருந்து இல்ல அலோபத்தில ஆனா பாத்தீங்கன்னா இ இதுல வந்து பக்க விளைவுகள் நெறையி இருக்கு அது அதுல போனா உங்களுக் கு வந்து ரெடி ஆகுறதுக்கு கொஞ்ச பொறுமையா இருந்தாலு நம்ம வேற எதுவு ஒடம்பு உடல் உறுப்ப பாதிக்காம அதுக்கெல்லா வந்து ஒரு ரெடி ஆகு உங்களுக்கு அந்த ஒடம்பு அது அது நா அதுதா நானு நா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்டனா கேட்ருக்கே அவங்க ஒரு ஆயுர்வேத நல்ல மருந்து அ மருத்துவரே வந்து சொல்ற மாரி அவுங்கல்லா வேற வேற இதுக்கு போயிருக்காங்க இதுக்கு கெடையாது ஆயுர்வேதாவே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே இருக்கு உங்களுக்கு அதுல ஸோ ஆ இப்ப கோட்டக்கல் அந்த மாரில ஏதோ என்னன்னவோ அந்த ஊர் பேர் எல்லா சொல்றாங்கல்லங்க கேரளா எல்லா உம் அந்த மாரி எல்லா அங்கங் க எங்கெங்கேயோ அந்த மாரி இருக்கு போல இருக்கு
இருக்கு ஆனா நமக்கு அதுல போயி பாத்தவங்க யாருன்னு தெர்ல நீங்க சொல்ற மாரி நமக்கு என் அ ஆமாங்க நா அந்த மாரி தெரிஞ்சதுனாலு உங்கள கூப்படுற ஆ அந்த மாரி ஏதாவ எனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதுனாலு அ நா வந்து உங்களுக்கு சொல்றங்க ஆனா இப்போதைக்கி எனக்கு அந்த லைன்ல யாரையு தெரியுது
தெரில அதுதா அங்கெல்லா சில சமய தங்கி கூட நம்ம வைத்தியோ பாக்கணு சொல்லி சொல்றாங்க சில பேரு
ஆமா மா நானு கேள்விப்பட்டிருக்கங்க போயி் ஒரு வார தங் கி நாங்க அங்க இருந்துட்டு வந்தோ அப்டின்னு சொல்லி நானு கேள்விப் பட்டுருக்க நா அதுக்கு மேல நா அவங்கள வந்து ரொம்பவு கேட்டுக்கில கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்குமோ என்னமோ அ அவ வசியோ இல்லங்கிறதுனால நா அத வந்து பெருசா கேட்டுக்கிலன்னு வைங்க
ஆமா ஆமா கரெக்ட் நா வந்துட்டு சும்மா இந்த இந்த ஊடகத்தில்ல எல்லா நா பாக்குறங்க அதுலல்லா பாக்கு போது இந்த மாரி நெறைய பேர் பேசுறாங்க இல்லையா இந்த சமூக ஊடகத்துலல்லா அப்ப வந்து இதெல்லா இந்த மாரி இருக்க அப்டிதா எனக்கு தெரிய வருது
ஓ சேரி நீங்க வந்து நம் ஆனா நமக்கு வந்து எப்டினா நமக்கு தெரிஞ்சவங்க அங்க போயி எனக்கு இந்த மாரி நல்லா இருந்துச்சி நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னா நம்ம அத வந்து ஈஸியா ஏத் த்துக்க முடியு நம்ம இந்த பிள்ளைங்க சொல்ற மாரி ஊடகத்துல பாக்குறது வந்து என்ன இருந்தாலு கொஞ்சோ நம்பிக்க வர்றது இல்ல வ
நம்பிக்க வரல கொஞ்சோ பயமா இருக்கு இல்ல நமக்கு உம் அவங்க வந்து எதுக்கு சும்மா சும்மா கூட அவங்க பேசிட்டு போயிருக்கலா தெரியாது நமக்கு அவங்களோட அனுபவோ எப்டின்டு அதனாலதா எனக்கு ஒரு இது இருக்கு சேரி நா பாக்குற நானு கேட்டு பாக்குற இன்னு கொஞ்சோ விசாரிச்சி ஏ பக் கோ நீங்க வந்து உங்க சைடுல வந்து யாராவது இருந்தாங்க நீங்க கேள்விப்பட்டீங்க அப்டின்னு சொன்னிங்கன்னா எனக்கு சொல்லுங்க கால் பண்ணி சொல்லுங்க
இப்ப உங்களுக்கு சொல்ற நா நேத்து கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தே இந்த மாறி வெளியில நாங்க அங்க போயிட்டு வந்தோ ஒரு வாரோ தங்கிட்டு வந்தோ அப்டின்னாங்க அவங்க பக்கத்துல தா இருக்காங்க நா அவங்க கிட் ட விசாரிச்சிட்டு கூட உங்களுக்கு நானு போன் பண்ற அந்மாறி
சொல்லுங்க அப்டி இருந்ததுன்னா நம்ம பாத்துக்கிலாங்க
அ சேரிங்க
ஐயோ ரொம்ப சந்தோஷங்க நீங்க சொன்னதே எனக்கு
ஆமாங்க இப்ப நம்ம நாலு பேர்த்தக்கிட்ட பேசினாதா வந்து என்னன்னே நமக்கு தெரியுது நீ கேக்கு தெரியறதுல இல்லைங்களா
ஆமா நீங்க கால் பண்ணுங்கங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா நானு பேசுறங்க அவங்களுக்கு அப்ரோ ஆ ஓ சேரி வச்சிற
ஆ சரிங்க பாய் ம்
வே